எப் நலமாருக்கோம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே தோழி
அ நீங்க வந்து நேத்து கேட்ருந்தீங்கல்ல இந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் எப்டி செய்யணுன்ற மாரி
ஆ ஆமா தோழி
ஆமா தோழி நீங்க வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பேனாவையு ஒரு நோட்டயு நா செ சொல்ற முறைகள வந்து நீங்க அந்த மாரி வந்து பின்பற்றுங்க
ஆ கண்டிப்பா தோழி எனக்கு வந்து ஒரு நாலு நபர்களுக்கு இருக்க மாரி அளவு சொல்லுங்க தோழி நா அதிகமா சமைச் சமச்சனா அதுல இந்து நா அளவு வந்து கூடவோ கொறச்சவோ செரி கட்ர தோழி
ம் சேரிங்க தோழி சரிங்களா நீங்க வந்து இந்த கடையில வந்து மசாலா விக்கு அதையு வாங்கி நீங்க போட்டுக்கலா இல்லன்னா வீட்லயே நீங்க ரெடி பண்ணி கூட அந்த மாரி மசாலாவ போட்டுக்கலா
ஆ அப்போ முதல்ல எனக்கு அந்த மசாலா வந்து எப்டி தயார் பண்றது அப்டின்னு சொல்
வீட்லனா நீங்க என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மொளகாத்தூளு
சேரி தோ
செரிங்களா லைட்டா வந்து கொஞ்சோணு கலரு
ம்
உங்களுக்கு தேவையான அளவு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க தேவையான அளவு தயிரு உங்களுக்கு தெரியும்ல ஒரு அளவுக்கு ஒரு இப்போ வந்து அர கிலோல அதுக்கு ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு லெமன் ஊத்திக்கோங்க
சேரி தோழி
அதுக்கப்பறோ கொஞ்சோனு வந்து கரம் மசாலா இருந்தா போட்டுக்கிர்லா உப்பு ஆட் பண்ணிக்கிறுங்க
சரி தோழி
எள்ளு வெள்ள எள்ளு கடக் அத கொஞ்சோ போட்டுக்கிறங்க முட்ட வெள்ள கரு அது போடுங்க மசாலா இஞ்சி பூண்டு விழுது அது போட்டுக்குருங்க ஏன்னா அது போட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு லைக்கே சிக்கனு கலுவி தனியா வச்சுட்டு மசாலாவ மொதல்ல நீங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறோ வந்து அதுல போட்டு இது பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுறணு நல்லா ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா அதுல வந்து மசாலா ஃபுல்லா எறங்கிறு எறங்குனா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சாப்புற்றதுக்கு ருசிச்சி நீங்க அதுக்கு பசங்களுக்கு வந்து கொஞ்ச நல்லா மொறு மொறுப்பா தேவையா இருந்துச்சின்னா நீங்க கான்ஃபிளார் மாவோ இல்ல கடலமாவோ அத வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மொறு மொறுப்பு வரு பசங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இது ஒரு மெத்தட் இருக்கு சரிங்களா தோழி ஃபிரண்ட் அஹ் கடைல நீங்க வாங்கி மசாலா த்த ரெடி பண்ணோனா மசாலாவ மட்றும் போட்டுட்டு கொஞ்சோ வீட்ல நம்ம தாளிக்கிற எண்ணெ இருக்கும்ல அத கொஞ்சோ ஊத்தி இஞ்சி பூண்டு விழுது அதுல போட்டு தேவையானளவு உப்பு சிக்கன போட்டு வெரவி நீங்க ஆஹ் கொஞ்ச நேரோ ஊற வச்சுட்டு அப்படியேவு பொறிச்சிடலா அது ஒரு மெத்தட்டு இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பசங்கலா வந்து வெளிய கடைல விக்குதுல கேஎஃப்சி சிக்கனு அத வந்து விரும்பப்படுவாங்க பிள்ளைங்க ரொம்ப அதுவு ரொம்ப விளமையான மனதுல நம்ம வீட் வீட்லருந்தே செய்யலா சரிங்களா அதுக்கு நீங்க வந்து என்ன செய்யணுன்னா கொஞ்சோ க இது வருதுல க ஆ மெளகு வெள்ள மிளகு அதுக்கு முக்கியமான வெள்ள மிளகு முக்கியமா ஆமா இருக்கு நீங்க வந்து கடைல போய் விசா சாரிச்சி பாருங்க எல்லா கடைலயுமே கெடைக்கு அது வெள்ள மிளகு வாங்கி
சரி தோழி
நார்மலான அளவுல வறுத்து டு உங்ளுக்கு தேவையான அளவு வறுத்துட்டு அதுல வந்து நீங்க மசாலா ஆட் பண்ணணு வீட்ல உள்ள மசாலாவே போட்டாவே ரொம்ப நல்லாருக்கு ஆனா என்ன அது மறுபடியு மறுபடியு நீங்க வந்து மசாலால போட்டு பேரட்டி டி எடுக்கற மாரி இருக்கு சரிங்களா மசாலா வந்து எப்படி பெரட்டணுனா அதுக்கு வந்து நீங்க கொஞ்சு மொளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு லெமன போட்டு வெச்சிட்டு அதுக்கப்புறோ நீங்க வந்து இன்னொரு ஒரு இதுல கான்ஃபிளார் மாவ தனியா வெச்சி
ம்
த கொஞ்சு தண்ணியா கரச்சி வச்சிக்கறணு இந்த மாவ வந்து அந்த சிக்கனயு இதையு வெரவிட்டு அந்த தண்ணில வே போட்டு திரும்பி எடுத் து இதுல வந்து கோட்டிங் போடணு
ஓ
சரிங்களா எப்படி சொல்றேன்னு உங்களுக்கு
ஆ ரெண்டு ரெண்டு ரெண்டு முறைல பண்ணணு நம்ம இந்த இதுலல்லா நம்ம பொறிக்கும் போது இந்த மாவள ஒருதடவ
ஆ நம்ம வந்து எப்போவு ஊற வச்சி ஆ ஒடனே கொண்டு போய் எண்ணெய்ல பொறிக்கிற மாரி முறை இருக்கு இது வந்து நம்ம ரெண்டு மூணு தடவ வந்து கோட்டிங் குடுத்து குடுத்து நம்ம பொறிக்கிற மாரி இருக்கு தோழி சரிங்களா
க்க தேவேல்ல ஒடனே நம்ப எடுத்து அந்த மாவுல போட்டு எடுத்து எடுத்து போட்டு பொரிச்சிருல்லா
அப்படியு போடலா ப ஆனா வந்து கொஞ்சு உப்பு வந்து இதுல கொஞ்சு புடிக்கிறது வந்து கம்மியா இருக்கு அப்படி நம்மளுக்கு உப்பு பிடிச்சு நல்லா ருசியா தேவைப்பட்டுச்சுனா நீங்க என்ன செய்யணு அதுல வந்து கொஞ்சு நேரோ ஊற வச்சுட்டு மசாலால ரெண்டாவது திரும்பியு நீங்க எடுத்து எடுத்து கோட்டிங் குடுத்துட்டு போடலா தோழி எஏன்ன நேத்து நாங் வந்து எங்க வீட் ட்ல ஹைதராபாதி பிரியாணி செஞ்சோ அது ரொம்ப அருமையா இருந்துச் ச்சி அதோட முறைகள் வேணா நா உங்குளுக்கு சொல்லி தர செரிங்ளா நோட்டு பேணா எடுத்தீங்ளா
ஆ நாந நீங்க மொதல்ல சொன்ன அளவே நா குறிச்சு வச்சிருக்கே தோழி இதயு நீங்க சொல்லுங்க இது வரைக்கு நா அந்த பிரியாணி செஞ்சு பாத்தது இல்ல நீங்க சொல்லுங்க நா கண்டிப்பா செய்ற தோழி
அஜி ரொம்ப இன்னா செ சுலபமான முறையில நீங்க ரொம்ப சீக்கிரமா செஞ்சிறலா அர கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க அர கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க
ம்
அதுக்குப்றோ நல்லா சிக்கன வாஷ் பண்ணதுக்குகப்புறோ கொஞ்ச நேரோ அரிசிய ஊற வச் வெச்சிருங்க ஒரு பத்து டு இருபது நிமிஷோ ஊற வச்சா நல்ல நீள நீளமா வந்துரு
செரி தோழி
ஓக்கேங்களா அதுக்கப்றோ வந்து நீங்க என்ன செய்ங்க அ நானூறு கிராம் வெங்காயோ முன்னூறு கிராம் தக்காளி ஒரு அறக்கட்டு மல்லி அறக்கட்டு புதினா ரெண்டையு வந் து நல்லா கழுவிட்டு அரச்சிரனு ஆம்மா இது ஹைட்ராபாத் ஆ மால அந்த முறையில நம்ம செய்ய போறோ
செரித் தோழி
அதக்கு என்ன செய்யணுனா ஊற வச்சிடணு அரச்சி பச்ச மொளகா யா புதினா மல்லி எல்லாத்தியு ஒன்னா அர ச்சு அந்த சிக்கேனுல போட்டு ஊற வச்சுறனு தயிர ஊத்தி சாப்பாடு வந்து தம் செய்யணு தம் செய்றதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணன்னா வெங்காயத்த நல்லா வதகிட்டு
ம்
அதுல வந்து நீங்க என்ன செய்யணு இஞ்சி பூண்ட போட்டு தக்காளி வெங் காயம் எல்லாமே ஒன்னா வதக்கிட்டு
ம்
தேவயான அளவு மொளகாத்தூள போட்டுட்டு அதுக் கப்றோ இந்த சிக்கன நீங்க வெரவி வச்சிருக்கீங்களா அதுல போட்டு ரெண்டாவது நல்லா வா வேக வச்சுட்டு சாப்பாட வந் த அ அரிசிய பாத்ம பாஸ்மதி ரைஸ் வந்து தனியா வடிச்சு நீங்க என்ன செய்யணு அதல எடுத்து தம் போட்றணு
ம்
சாப்பாட போட்ட உனையே நீங்க நல்லா வெரவி விட்டுட்டு உங்கள்க்கு தேவையான மசாலா காரம் உப்பு புளி எல்லாமே கரெக்ட்டா இருக்கான் பாத்துட்டு அதுக்கப்றோ வடிச்ச சாப்பாட எடுத்து அந்த மசாலாலா போட்டு தம் போட்டு விட்ரணு தம் வந்து பத்து டூ இருவது நிமிஷோ பதினஞ்சு நிமிஷோ புல்லா விட்டீங்கனா அருமையான தம் பிரியாணி ரெடியாய்று அதுக்கப்றோ உங்கள்க்கு தேவையான எக்ஸ்ட்ராவா நீங்க எதாச்சு கலர் ஆட் பண்ணணுனா அத நீங்க போட்டுக்கர்லா ஒங்க விருப்பப்படி சரிங்ளா
ம் ஏன் தோழி இப்ப அந்த நம்ப அ அந்த பிரியாணி சொல்றீங்குள தோழி அதுக்கு வந்து நம்ம பாஸ்மதி அரிசிதா யூஸ் பண்ணுமா தோழி இல்ல வந்து நம்ம இந்த சீரக சம்பா அ
ஜீரக சம்பாவு யூஸ் பண்ணலா நீங்க பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்லா ஜி டி எஸ் புல்லட் இருக்கு நீங்க எது விருப்பப்பட்றீங்களோ அத வா நீங்க யூஸ் பண்ணிக்கிர்லா
ம் ம் சரி தோழி
ஆ இப்ப வந்து ஒவ்வொரு அரிசிக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து கண்டிப்பா மாறுந்தான தோழி பாஸ்மதி அரிசினா வந்து அ ஒன்னு க்கு அந்த அந்த அளவு மட்டு சொல்லிடுங்க தோழி எந்த அரிசி எடுத்தோனா
இப்போ நீங்க வந்து பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கனா இப்போ வந்து அ துலியே ரெண்டு மூணு விதமான அரிசி இருக்கு இப்ப யுனி டீனு ஒரு அரிசி இருக்கு பாஸ்மதிர அரிசில அது வந்து நீங்க ஒரு கப் அரிசி ஒரு கப் அளவு தண்ணி எடுத்தா போது
ம்
இன்னு ஒன்னு இருக்கு ஒரு கப் அரிசி ஒன்ற கப் அளவு தண்ணி எடுத்துக்கர்லா உங்களுடைய விருப்பம்தா தோழி அது
ம்
இல்ல நீங்க அந்த மாரி எடுத்துக்கலா
ம் ம் சேரி தோழி அ இப்ப இந்த பிரியாணிக்கு தம் போடுறது நம்ப வந்து அடுப்